ஓ ம்
கேக்குதுங்ளா
கேக்குது நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா சூப்ரா இருக்கே சாப்டாச்சா
இனிமே தா சாப்பனு
ஓ டைம் ஒம்பதே முக்கா ஆயிட்ச்சு
இக்கவே இல்லைங்க
எப்ப கேட்டாலு இதே பதில்
நா இப்ப தாங்க டீ குடிச்சே
ஆ உங்களுக்கு வயிர்ருக்கா இல்லையா
வயிறு இருக்குங்க
வயிரு இருக்கா
ஓ
ஆ எப்ப பாத்தாலு டீ யே குடிச்சு வயிறு ரொப்பிக்கிறீங்களாட்டுக்குது
நா எந்திரிக்கிறதே ஒம்போது மணிங்க
ஒம்போது மணி ஆயிடுதா
தூங்கிருவே தூங்கிருவங்க ஒம்போது மணிக்கு ஒம்போது மணிக்கு எந்திருப்பே
ஆ
ஒம்போது மணிக்கு தா எந்திரிப்பேங்க அப்பறொ எந்திரிச்சுட்டு என்னோட ஃபிஸ் மூன்ஞில முளிச்சுட்டு அப்றோ இயற்கைய எல்லா ரஸ்ச்சுட்டு அப்றோ ஃப்ரேஷ்ப் ஆயி ப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு அப்டியே கொஞ்ச நேரொ இயற்கை கூட ஸ்பெண்ட் பண்ணி ட்டு ஏ டாமி கூட வெளையாடிட்டு சுத்தியு வீடு நேச்சுரல் சுத்தியு நேச்சுரல் அதுக்கு நடுவால எங்க வீடு
சூப்பர்
ஆ எப்டி இருக்கும் பாருங்க ஜாலி ஆ சேரி வாங்க
ம் என்ன சமைச்சாங்க வீட்டுல
சாப்பாடு சாம்பாருங்க
சாதம் சாம்பாரு ரசம்
அப்பளொ
பொறியல் அப்பளம் வடை
வடையல்லா இல்ல மோரு
ம் மோரு தயிறு சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்பறம் பால் குடிக்கிலால
பாலெல்லா இல்ல அப்றம் மோறு கொழம்பு
மோர் கொழம்பு
அப்பறொ அவள தா ம்
அப்பளொ அவ்ளோ தானா ஹலோ
தக்காளி கொழம்பு ரசோ
ம்
அவ்ள தா இத்தனேனா சாப்ட்டு முடிக்கிறதுக்கே விடிஞ்சிருங்க
ஆ எப்போமே உ ங்க வீட்ல வெரைட்டி வெரைட்டி தா இருக் செய்வீங்க போல
ஆமாங்க நை மத்தியானத்துக்கு சேத்து
ம் அழகா சிரிக்கிறீங்க
உங்க வீட்ல எப்டி உங்க வீட்ல எப்டி செய்வாங்க
காலையிலேயே இப்ப பாத்தீங்கனாக்க பொட்டுக்கட்ல சட்னி
ம்
தோச சுட்டாங்க
ஒ
ம் சாம்பார் ம்
சமைக்க தெரியிமா
ம் ம் சமைப்போ
ம்
ம் சாப்ட மட்டு தெரியக் கூடாது சமைக்கவு தெரியணுல்ல ம் ம்
என்ன சமைப்பீங்க
என்ன சமைக்கணு உங்களுக்கு
எல்லாமே சமைப்பீங்ளா
ம் உங்களுக்கு என்ன வேணு
என்ன வேணுனா இப்டி கேட்டா என்ன சொல்ல
இல்ல நீங்க என்ன விரும்பி சாப்டுவீங்க
ஆ சிக்கன் பிரியாணி சில்லி அவ்ளதா
இதுமே போதுமா
சப்பாத்தி
சப்பாத்தில்லா சூப்ரா செய்வே
ஆ அவ்ளதா ஃபேவரெட் ஃபுட்
ஃபேவரெட் ஃபுட் இவ்ளதானா
ம் உங்களுக்கு
ம் எனக்கு சப்பாத்தி புடிக்கு தக்காளி சாதம் புடிக்கு ம் அப்றோ பிரியாணி புடிக்கு
ஆ இன்னைக்கி ரைன் ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கு அங்க எப்டி இருக்கு
ம் மழத்தூருக்கிட்டே இருக்கு
நல்லா இருக்கு சில்லுன்னு
ஆமா வெயிலே இல்ல மூடிக்கிட்டே இருக்கு
ஆமா
ம் ஏ காலேஜு போல
இன்னைக்கி லீவு
ஓ சாட்டடே
ஓ சாட்டர்டே லீவு
சனிக்கெழம ம் சனிவோரா ஒர்த்து சொல்லிட்டு நீ வேனா
அடுத்த சாட்டர்டே இருக்கு செகண்ட் சாட்டர்டே லீவு இருக்கு
ம் ம்
அதுக்கப்பறோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே லீவு
ம்
செகண்ட் சாட்டர்டே இருக்கு
அப்ப ஜாலியா இருக்கீங்க
ஜாலியா இருக்க ஆனா ஆமாங்க நீங்க
ம் நானு ஜாலியா தா இருக்கே உங்க கூட பேசுறேன்ல உங்ககூட பேசி பேசி சேடா இருப்பேனா கண்டிப்பா நானு ஜாலியாதா இருக்கே
ம் நா உங்க கூட பேசினாலே ஜாலியாயிருவே
உங்க கூட பேசணு ஜாலி ஆயிடுருவீங்க
ஆமா நா சிரிச்சுட்டே இருப்பேன்ல
ஆமா ஆமா
அப்றோ என்ன சாப்பாடு
மறுபடியு ஃபஸ்ட்ல இருந்தா
பஸ்ட்ல இருந்து சொல்லுங்க
இட்லி சாப்ட்டே
சட்னி சாப்ட்டே சாம்பார் சாப்ட்டே
ஆ அப்றோ
அப்றோ ஆஃப் ஆயல் சாப்ட்டே
அப்றோ இவ்ளோ அப்றோ
அவ்ளோதா அவ்ளோதா எடோ இருக்கு அதுவே போது
சாப்பாடு சாம்பார் எல்லா சாப்பட மாட்டீங்களா
அது மத்தியோ லன்ச் வந்து மீல்ஸ் வந்து மத்தியோ
ஓ காலைல டிப்பன்
ஆமா பிரேக்ஃபாஸ்ட் அதா
ஓ ஒர்க்கலா போலயா
எங்க
ஒர்க் ஒர்க் போலயா
இப்பயு ஒர்க்கா தான இருக்கே
ஓ என்ன ஜாப் பன்றீங்க ஓ பொய் சொல்லாதீங்க ஒர்க் அவங்களுக்கு ஒர்க் இல்லையா
இருக்கு இருக்கு போணு
ஓ எப்ப போணு
நாம எப்ப வேணாலு போலா
ம் அப்டி என்ன ஒர்க் பண்றீங்க
ம் கிரேனைட் கல்லு
கிரைண்டரு கல்லு செய்யறது
கிரானைட் கல் சேல்ஸ்
ஓ செய்ய மாட்டீங்ளா
ம் ம் ம் அது வந்து நேச்சுரல் ஸ்டோனு நம்ம செய்யவலாம் முடியாது ஆக்டிஃபிஷியல் வேற நேச்சுரல் வேற
ஓ
ம்
மத்தியம்
மத்தியோ வீட்டுக்கு போனு சாப்டணு
தூங்கணு வெளையாடனு
இல்லத் தூங்குணு விளையாட்றதுகுலா வயிச்
அப்றோ உங்க மேரேஜெலா எப்போ
பண்ணுவும் பொறுமியா
எப்போ தேர்டின் ஆச்சு இன்ன நீங்க பண்ணாம இருக்கீங்க
புரில
தேர்டின் ஆச்சு இன்னு நீங்க பண்ணாம இருக்கீங்க தேர்ட்டி வயசாச்சு உங்களுக்கு
தேர்ட்டி தானே ஆவுது
பேட்டி ஆச்சு உங்களுக்கு
ம் வுன்னு ஒரு அஞ்சு வருஷோ கழ்ச்சு பண்ணுவோ
அஞ்சு வருசமா ஐயோ ஆ அப்றோ
எனகு வந்து நல்லாப் பாட்றப் பொண்ணா கேணும் நல்லாப் பாட்டு பாட்னும் ம்
டான்ஸ் ஆடணுமா
இல்ல இல்ல வேண்டா வேண்டா
பையா பாட்டு பார்ற பொண்ணு வேணு
ம் எனகு சிங்கிங் ரொம்ப புடிக்கு சோ நா நல்லாப் பாடுவே
ஓ
அதுக்காக எனக்காகவும் பாட்டு பார்ற பொண்ணாந்தா நல்லாருக்கு
எங்க வீட்ல இன்னைக்கு சடோன் கடுப்பு
கரண்ட் இல்லியா
ஆ இன்னிக் சடோன் எங்க வீட்டுல ஓரளவுக்கு பாடுவே
அப்ப ஓகேதா
நீங்க பாடுவீங்கிளா
நா சூப்பரா பாடுவே ம்
உங்குளுக்கா கால் வருது
ஆமா எனகுதா கால் வருது
ஓ பேசுங்க பேசுங்க பேசறனா ஃபிரீயாதாருக்
யாருன் தெர்ல புதுசா இருகு நம்பரு
ஓ
ம் அன்னோன் நம்பருதா வருது
ஓ காலையில எத்தன மணிக்கு சாப்ட்டீங்க
காலையிலயே எயிட் ஓ கிளாக் சாப்புட்ட
ஆ எயிட் ஓ கிளாக்கே சாப்ட்ருவீங்களா
ம் ம் ம்
எந்திக்கிறது எப்போ
நா பாத்திங்கனா ஃபோர் தேட்டி ஃபோர் ஓ கிளாக் எழுந்துடுவ
ம் எழுந்து என்ன பண்ணுவீங்க
ம் கொஞ்ச நேரோ
ஒர்க் அவுட் பண்ணுவோ
ம்
கொஞ்ச நேரோ ரீட் பண்ணுவோ
ம்
ம் காலையில் கொஞ்ச சாங்ஸ் கேப்போ
ம்
இதெல்லா பண்ணிட்டு ப்ரஷ் பண்ண வேண்டிதா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு
ம்
சாப்ட்டுட்டு
சாப்ட்டு
ம் ஒர்க்குக் கெளம்ப வேண்டிதா
ம் அப்றோ ம்
ம் நீங்க என்ன பண்ணுவீங்க
பி இல்லையா உங்களுக்கு ஹாஃபி
ஹாஃபி எல்லா ஒன்னு கெடையாது
நாந்தா சொன்னேன்ல எ செடிக்கு தண்ணி ஊத்திட்டு எ ஃபிஸ் கூட வெளாண்ட்டு எ டாமி கூட வெளாண்டு பிங்கு கூட வெளான்ட்டு அப்றமா சாப்ட்டுட்டு அப்புற புக்கு படிக்கிறதா தா படிச்சுட்டு டிவி பாக்குறது சாங்ஸ் நெறய கேக்குறது
ம் என்ன சாங்ஸ் புடிக்கு
அ வைப் சாங்ஸ் புடிக்கு ஆல்பம் சாங்ஸு எல்லா சாங்ஸு புடிக்கு
ஓகே ஓகே ஓகே
அவ்ள தா
அப்ப எனக்கு புடிச்ச மாரிதா இருக்கீங்க
எல்லாத்துக்குமே சாங்ஸ் புடிக்குமே
ம் எனக்கு ரொம்பல்ல புடிக்கும் ம்
டிரிங்கர்ஸ் சாங்ஸ்
ஆமா
ம்
அப்றோ
உங்க பர்டே எப்போ
முடிஞ்சிச்சு
எப்போஸ் வந்துச்சு
ஜூன் த்ரீ
ஜூன் த்ரியா
ம் ம்
ஓகே
உங்க பேர்டே எப்ப
ஜூலை ட்வெண்டி ஃபை
ஜூலை இப்போ வர்ற ட்வெண்ட்டி ஃபையா ஆ ஓகே ஓகே அப்ப கிப்ட் ரெடி பண்ணிட வேண்டி தா ஆஹ் கண்டிப்பா
ஆ
ரொம்ப ஸ்பெஷலா வரு
ரொம்ப ஸ்பெஷலா
ஆமா
ஏ
ஆனா நீங்களே ஸ்பெஷல் இல்லியா ஸ்பெஷலுக்கே ஸ்பெஷலா குடுதா நல்லா இருக்கு ம் ம் ம்
ம் காக்கா எவ்வளோ அழகா இருக்கு காக்கா எவ்வளோ அழகா பாக்குது
குராக்கா
காக்கா காக்கா க்ரோக் ஆ காக்கா
ம் ம் அழக பாக்குதா
அன்நியுஆ
ஆமா நம்ம அவ்ங்க வந்து நம்மளோட ம் முன்னோர்கள் பித்ருக்கல்
பித்துருக்கலா இல்ல முன்னோர்கள்
ம்
ம் இங்க டாமிக் க்கி இங்கிலீஷ்ல பேசினாதா புரியு தமிழ்ல பேசுனா புரியாது
ஓ ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சுசுங்ளா ஆன
நாங்க சின்னதுல இருந்து அப்டிய பலக்கிட்டோ
ஓ ஃபோ
தமிழ்ல பேசுனா மதி